ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நான நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா
வேலய எல்லாம் முடிஞச்சதுங்க ஆனா வந்துட்டு ஒரு மாரி உடம்பு எல்லாம் டயர்டாவே இருந்துட்டு இருக்குங்க முன்ன இருந்த சுறுசுறுப்புங்கிறது இப்ப சுத்தமாவே இன்னைக்கு இல்லாத மாரி இருக்கு உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது ஃபீல் ஆகுதுங்களா என்னா கோஞ்ச நாளைக்கு நான் கால எழுதுரிச்சு கடை கடை எல்லா வேலயும் முடிச் ச்ச சுறுசுறுப்பா இருந்தாங்க ஆனா ஏன்னே தெரியல இப்பெல்லாம் கொஞ்சம் சோம்பறித்தனமாவே இருக்கிறேன்
கண்டிப்பாங்க அதுக்கு என்ன காரணம் எனக்கும் அப்டிதான் இருக்குங்க அப்பறம் சளி புடிச்சாலும் அடிக்கு அடுக்கா சளி புடிச்சுக்குது உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு டயர்டா இருக்கு வேலயே செய்ய முடியல அதுக்குெல்ல காரணம் என்ன தெரியுங்களா நம்ம கொரோனா வந்தப்ப இன்ஜெக்ஷன் போட்டம்ம்பழுங்க அதுதாங்க காரணம்
ம் அது வந்துட்டு நம்ம அப்டி சொல்லிட முடியுங்களா ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட உயிர் காாக்குற ஒரு தடுப்பு மருந்தா அது செயல்பட்டுச்சு ஆனா கொரோனாவுக்கு அப்பறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு உடம்புல வந்துட்டு அந்த ஊட்ட சொத்து குறைபாடுங்கிறது கம்மியாிருக்கு இருக்கு ஆனா நம நம்ம நெஜமாலுமே வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது அந்த தடுப்பூசி தாங்க ஆனா கொரோனா டைம்ல வந்துட்டு நம்ம ரொம்பவுமே வந்துட்டு பாதிக்கப்பட்டோங்கிறது மறக்க முடியது ஒண்ணு இல்லங்களா என் லைஃப்ல அந்த மாரி ஒரு விஷயத்தை
நீங்க வேற எங்க லைஃப்பயே மாத்திடுச்சுங்க கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்ன தெரியுங்களாச்சு அ கொரோனா ஸ்டார்ட்டிங் வந்தப்போ எங்க மாமியார் மாமனாரு அவங்க வந்து உடம்ப கொஞ்சம் வீக் ஆனவங்கதான் மாமியாருக்கு கால் வலி அவங்களுக்கு நெறைய வலி மாத்திர சாப்பிடுவாங்க செரி அவங்களுக்கு எங்காவது கொரோனா சீக்கிரம் வந்தும சொல்லி பயந்து நாங்க தோட்டத்துல வீடு கட்டி ஊருக்குள்ள இருக்க வேண்டாம் தனியா கொண்டுய் வச்சிருந்தங்க ஆனா அப்பறம் இந்த காய்கறி எல்லாம் வாங்கினாலும் நான் உடனே அவங்களுக்கு தர மாட்டேன் ரெண்டு நாள் வச்சிருந்து அது கிருமிகல்லாம் இருந்தா போயிருமல்லிங்க அப்டின்னு ஒரு நம்பிக்கையில சானடைசர் எல்லாம் யூஸ் பண்ணி பணத்தை கொடுத்தாலும் டைரகா கொடுக்க மாட்டோம் ரெண்டு மூணு நாள் அந்த பணத்தை தான் கொடுப்ப செலவுக்கு வேனும்னாலும் அந்த மாதிரிய எல்லாம் பாார்த்து வச்சிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு வந்துருச்சுங்க வந்த் வந்து இறந்துட்டாங்க
ம் செரிங்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்பா இருந்து
அவங்க இறந்து ஆறு வருஷம் ஆச்சுங்க
ம் செரி செரி செரி
அதுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க நாங்க தோ அவங்க கொரோனா வந்தப்ப வராதுன்னு நினைச்சுதான் கொண்ட தோட்டத்துல வச்சா வராது அப்டின்னு சொல்லிதான் வச்சிருந்தோம் ரொம்ப பத்திரமா வீட்டுக்கார ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க அ அப்பறம் எங்க மாமனாருக்கு உடம்பு சில வச்சு சுகர் இருக்குங்களா ஹாஸ்பல் கூட்டிட்டு போயிருந்தங்க ஹாஸ்ப கூட்டிட்டு போயறப்போ அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது எப்டியோ அவருக்கு கொரோனா வந்துருச்சுங்க கொரோனா வந்து அவருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பத்து நாள்ல ஆனா எங்க மாமியருக்கு வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் காய்ச்சல் மட்டும் வந்த மாரி இருந்துச்சு ஹாஸ்பிடல் போய் ரிச்மெண்ட் எடுத்தோம் எடுத்தாலும் அவங்க வந்து லைட்டா தான் இருக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்கடா வீட்ல இருந்து ஹெல்த் ஃட்டி சாப்டு தனிமையில இருந்தா ரெடியாடூம் கூட்டிட்டு வந்துட்டோம் அவங்க கிட்ட வந்து எனக்கும் வந்துருச்சுங்க வந்துருச்சு அப்பறம் அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருந்தாங்க திடீனு ரொம்ப மூச்சு திணல் தூங்கி ஏந்துச்சனே காலையில் மூச்சு திணறல வந்துருச்சுங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்ட ஒரே நாள்லதான் இறந்துட்டாங்க
ஓ செரி சோச கடவுளே
அப்பறம் மறுபடி தோட்டத்துல நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம் அத பதினாலு நாள் தனிமையில் இருக்கோம் சொன்னாங்களா அவங்க இறந்ததுல இருந்து இதுல யாருமே வந்து பாக்கவும்ல்ல எங்களை யாரும் வரக்கூடாதுல அங்க இறந்துட்டாங்கன்னா ஐயோ அத ரொம்ப கஷ்டங்க நாங்க மட்டும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் குழந்தைகள் எல்லாம் அம்மா வீட்டில் விட்டுட்டோம் அவங்க அங்கே பத்திரமா இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டல விட்டுட்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் வீட்டுக்கார தான் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு எந்த வேலயும் செய்யல எனக்கு உடம்பு சிரலாம ஆயிடுச்சுங்க அந்த கொரோனா வந்தது ரொம்ப மறக்கவே முடியாது எங்க வீட்டுல மட்டும் இல்லங்க நெறைய பக்கம் அந்த மாரிதாங்க கொரோனா வந்து சொந்த சொந்த பந்தமே இல்லாம போனதே இந்த கொரோனா தாங்க மனுசங்க மனுசங்க பாத்தக்க முடியாது சொந்தமே ஆகாது எல்லாரும் தனிதாங்கற நிறவு இருக்கு அதாவது நம்மளுக்கு க்கு வாழ்க்கைய என்னன்னு காட்டுனதே கொரனாாதாங்க கரெக்ட தான் இருங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு மட் மட்டும் இல்ல நெறைய பேரத்துக்குமே அப்டித்தாங்க கொரனனால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தாங்க ஆனா அது ரொம்ப ஒரு சளி காய்ச்சல் எல்லாத்துமே ரொம்பமே படு த்து விட்டு மூச்சு திண்ணல கொண்டு வந்து அ அதுல மீறி இறந்தாலுமே கூட அக்கம் பக்கத்துல வந்துட்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருமே இல்லாம அ தனியா கொண்டு போய் அவங்கள பொதைச்சு ரொம்பமே வந்துட்டு ஒரு கொடுமையான விஷ சிரிங்க திரும்பவும் அது லைஃப்ல வந்துட்டு எட்டியே பாத்திரக்க கூடாது ஏன்னா நம்மள போல ஜென்ரேஷன் வந்துட்டு எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க ஆ அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு கால்ரா பெரிய ஒரு பெரிய வியாதியா இருந்துச்சு யார பாத்தாலுமே வந்துட்டு செத்துக்கிட்டே கிட நாங்க அப்டின்னுச்சு ஆனா நம்ம ஜென்ரேஷனாவது எந்த ஒரு நோயும் பாக்காத ஜென்ரேஷனா இருக்கும்ன்னு நினைச்சேன் ஆனா அந்த கொரோனா வந்துட்டுஹ் பெரிய ஒரு பெரிய ஒரு பேண்டமிக்கை உருவாக்கி நம்மள எல்லாம் ரொம்பவுமே நோய் கடிச்சிருச்சுங்க உமிச்சோல்ல போனா கொரோனா வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது பையன் பிறந்து ஒரு எட்டு ஒன்பது மாசம் தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ம் இருக்குங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்துல வந்துச்சு இல்லங்களா கொரோனா
இல்லங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லைட்டா ஸ்டார்ட் ஆகி இருபதுலதான் ரொம்ப ஆன இங்க இருபது இரு ஒண்ணுதால
ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுஸ் சாரீங்க அதங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லாஸ்ட்ல வந்துச்சு எங்க அப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல என்னமோ கொரோனா உம் என் பையனுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வயசு தாங்க இருக்கும் சாமி வெளியே போக முடியாம வீட்டுக்குள்ளயே அடைச்சு வச்சு அ என்ன பண்றது ஃபுல்லா ஒரே போலீஸா வந்துட்டு இருப்பாங்க மேலய எல்லாம் ட்ரோன் விட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அ யாருமே வெளியே வரக்கூடாது அப்டின்னு ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொரோனா அதிகமா வரல அதனால அந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அத கண்காணிக்கிறதுக்காக ட்ரோன் எல்லாம் வந்து ஒருத்தரும் உள்ள வரக்கூட வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லி உள்ள அடச்சி வச்சுட்டாங்க நாங்க என்ன பண்றதுன்னே தெரியலஹ கரெக்டா என்னோட சின்ன பையனுக்கும் ஒரு ஒன்னே முக்கால் ஒன்றரை வயசு தான் இருக்கும் நினைக்கிறேங்க ஆஅந்த டைம்ல வந்துட்டு செல்போன் நெறைய கொடுத்து குடுத்து அவன் வீட்டுக்குள்ளேயே உடக்கார வச்சுட்டாங்க அதனால அவனுக்கு அந்த என்ன சொல்றது மூளையில நரம்பே பாதிக்கப்பட் அ ரொம்பே சங்கட கஷ்டமாயி போச்சுங்க அப்பறம் தான் நான வந்துட்டு என் பையனுக்கு தெரப்பிக்காக நாங்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டுக்கு அப்பறம் இந்த கொரோனா பேண்டமிக்ல பிறந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி உரி பேச்சு திறன் அப்பறம் நரம்பு ப்ராப்ளம் இந்த மாரியான ப வந்துட்டு உள்ளாகறாங்க அப்டிங்கற மாரி ஒரு ரிப்போர்ட்டே குடுக்கறாங்க அதிகமா போறோம் ஜிஹச் போனா எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்பறம் பிறந்த குழந்தைகளா இருக்கு ரிசணபுள் அப்தான் அவளுக்கு நல்லாவே வந்து அந்த மூல டெவலமெண்ட் ஆகும் அவங்க நல்லா ஓடி பிடிச்சு விளையாடுற மாரி அந்த மோட்டார் ஸ்கிள் அவங்களுக்கு வரும் ஆனா எதுவுமே இல்லாத மாரி அந்த கொரோனா ரொம்பவே பாடாப்படுத்தி அந்த டைம்ல குழந்தை வட ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன் நாங்களும் தான் திருப்பதி போயிட்டு வந்தோம் போயட்டு வந்துட்டு எங்களுக்கு கொரோனா வராதுன்னு நினச்ச நாங்க திருப்பதி போயிட்டோம் கடசியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொரோனா வந்துருச்சு பட் நெறைய ஆன்டிபயாட்டிக் நெறைய கொஞ்சம் சாப்பட்டங்கட்டிக்கு அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டேங்க என் சின்ன பையனுக்குமே வர வேண்டியது அவனுக்குமே வந்துட்டு மதர் பீட் தான் மூணு வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே என் சின்ன பையன் குடிச்சானுங்க சாப்பாடுங்கறதே கெடையாது அதனால அவன் தப்பிச்சான் இஷ்டம்
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது இந்த கொரோனா இவளோ ஹைட் இரு மாஸ் போடுறதாங்க யோ சாமி இப்ப நினைச்சாலும்ம ரொம்ப கஷ்டம் இந்த மாஸ் எங்க போனா லைன்ல கீல நிக்கும்போது மாஸ் வெளியல போனா மாஸ எவ்வளவு மாஸ் மூளையில பிரச்சனை உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகக்கூடாது மாஸ்க் தாங்க இன்னும் நெறைய பேரு அத அதை போட்டுட்டு இன்னும் போட்டுட்டே தாங்க இருக்குறாங்க மாஸ்க்கு் அப்பறம் அ கொரோனா சானிடைசர் வ யூஸ் பது கை களவு வருது எந்த பொருள் தொடக்கூடாது பஸ்ஸல போயிட்டு வந்து குளிக்கும் பஸ் சீடல உ ஒருத்தர் உட்காந்துந்த அந்த இடத்துல இருந்து நாம போய் உட்கந்தோா கொரோனா பரவிரும் அப்ப சுத்தம்னா எப்ப அதுதாங்க அதுல இருந்து இப்ப நம்ம ரொம்ப நெறைய பேர் சுத்தமாயிட்டாங்க எங்க வெளியில போனோ கை கால் கழுகனும் அப்ப வந்து கொரோனா வந்து பயத்திலயே பயத்தில இருந்தது அது அப்டியே ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் இருந்தங்காட்டி ரொம்ப பழக்கமயிடுச்சு இப்வே என காய்கறி வாங்கினாலும் அது பணத்தை நான கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் நான ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தாங்க மான் எல்லாமே பண்ணுவேன் பணத்தை கையில தொட்டாலே இப்போ சோப்பு போட்டு கை கழுவிட்டு தான் செய்வேன் ஏன்னா கொரனாப்போ அப்தான் செஞ்சோம் அது அப்டியே பழக்கம் ஆயிடுச்சுங்க
ஓ இப்ப வரைக்கும் நீங்க அததான் பஃபாலோ பண்றீங்க ஆனா கொரோனால நான கெடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்தான் வந்துட்டு இந்த குடும்பத்தை இதுல வந்துட்டு ஆண்கள் எல்லாம் அதிகமா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க வீடலயே வந்துட்டு ஒயஃபுக்கு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பா நிற ஐடி பீல இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடலயே வேல போட்டு ஒர்க்ம் ஹோம்ங்க அப்தான் கொண்டு வந்தாங்க அந்த மாரி குழந்தை இல்லாதவங்களுக்குல்லாம் நெறைய பேத்துக்கு குழந்தை கெடைச்சது இருக்கு மெண்டலி வந்துட்டு ரொம்ப ஸ்ரெஸ்சு ஆகாம இருந்திருக்கறாங்க இந்த மாரி நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது ஆ இதுக்கும் காரணம் ஒரு பக்கம் மக்களுடைய அழிவு வந்துட்டு கொரோனால தான் அப்டின்னாலும் நெறைய பேத்துக்கு குழந்தை இல்லாத மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைய குடுத்ததும் வந்துட்டு இந்த கொரோனான் தான் சொல்லணுங்க இல்லலங்களா
கண்டிப்பாங்க சென்செக்ஸ் கணக்கு எடுத்தாங்க கொரோனா சமயத்துலதான் அதிகமா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நியூஸ்லயும் கூட சொல்லி ஒரு கேலி கிண்டல்லாதான் சொல்லிட்டு இருந்தாங்க
அது நம்ம கேள்னு சொல்லிட முடியாதுங்க ஆஹ் உண்மை அதுதான் எல்லாருமே வந்துட்டு அது ஒரு கிண்டலா தான் பாப்பாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ் இல்லாம அடுத்த நாள் வேலைய பத்தி ஓடாம தன் பத்தி கவனிச்சு ஒரு சந்தோஷமான லைப் இப்ப லீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து
கண்டிப்பாங்க அதாவது நல்லதான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு வேற ஏாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு சில வீட்ல எல்லாம் நீங்க கூடவே இருந்தங்காட்டி சண்டை போட்டு டைவஸ் நிறைய ஆச்சு தெரியங்களா அப்ப நியூஸ்ல நிறைய வந்துச்சு டைவஸ் நிறைய ஆச்சுங்க
ஓ சரி சரிங்க அஹ்
ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்னாவே இருந்தா கண்டிப்பா சண்டை குடும்பத்துல நிறைய சண்டைகளும் வந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாங்க நிறைய இருக்குங்க அப்புறம் அந்த பேங்க்ல பணம் எடுக்கிறப்ப ஒரு லைன் டெய்லி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் தான் தந்தாங்களா லயன்ல நின்ணோமுல்லங்க அது பெரிய கஷ்டம் முல்லங்க
ஆமாங்க ஆமா கண்டிப்பா
அப்புறம் குழந்தைகளோட ஸ்கூல் படிப்பு எல்லாம் வேஸ்டா போச்சு வீட்ல இருந்து படிச்சு எவ்வளவு வேணா எவ்வளவு சப்ஜெக்ட் என் பிள்ளை எல்லாம் சிக்ஸ்து படிக்கவே இல்லைங்க பிப்த் படிக்கவே இல்லைங்க அதெல்லாம் சுத்தமா வேஸ்ட் எனக்கு எவ்வளோவோ கெட்டது நடந்திருக்கு குழந்தைங்க படிப்பும் போயிருக்கு
ஆமாங்க ஆமா கண்டிப்பாங்க சரிங்க இன்னொரு நாள் பாப்போம் உம்
ஓகேங்க அ சரிங்க